ஹலோ கேக்குதாங்க
ம் நல்லாவே கேக்குதுங்க தோழா என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டிங்களா
சாப்ட்டேங்க நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நா நல்லா இருக்கே எனக்கென்ன
அப்புறோ என்ன பண்றீங்க தூங்கலையா மணியாச்சு
ம் டைம் ஆகுங்க நீங்க தூங்கலையா உங்களுக்கு மணி ஆகலையா
ட்டௌ மணி ரெண்டு மூனு மணி ஆயிரு தூங்கறதுக்கு
ஓக்கே யாரா இருப்பாங்க பழசோ கடையில போட்டு தூங்க டைம் ஆகும்னு நெனைக்கிறே
என்ன புரி என்ன அது
இல்ல யாரோ இருப்பாங்க போல சோ ஆனா நீங்க வந்து பேசிட்டு தூங்க டைம் ஆகும்
இல்ல இல்லங்க நா சும்மா அப்டியே கேம் ஆடிட்டு ஃபோன் பாத்துட்டு படம் பாத்துட்டு சீரியல்ஸ் இருந்தா பாத்துட்டு அப்டியே தூங்கிடுவே மோஸ்ட்டா தூக்கம் வராது மூனு மணி வரைக்கும் அது பழகிருச்சு மூணு மணிக்கு டெய்லியு தூங்கி தூங்கி பாப்பியா அப்பில்லா இல்ல
ஓக்கேங்க ஓக்கேங்க
அது மூணு மணிக்கு முன்னாடி தூங்குனாலே எதுவு அன் அன்ஃபில்டா இருக்கு
உ ஊ நல்லா வருவீங்க நீங்க மூணு மணிக்கு முன்னாடி தூங்குனா புல்ஃபில்மண்டா இருப்ப அன்ஃபிட்
ஆமா ஆமா மூணு மணிக்கு முன்ன மூணு மணிக்கு முன்னாடியே தூங்கிட்டா அன்ஃபுல்ஃபில்டா இருக்கு
ம் அதுக்கு வந்து நீங்க தப்பு இதெல்லா கெ தப்பு லைக் நீங்க ஒம்போது மணிக்கு தூங்குனீங்கனா கரெக்டா ஒரு ஃபைவ் டூ ஃபோர் டூ ஃபைவ் ஓ கிளாக்குல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்க வந்து முழிச்சுட்டு வந்துருவீங்க
இல்ல நா ஒரு மணிக்குலா எந்ச்சிருவே தூக்கொ கலஞ்சிரோ அதுக்கப்புற என்ன பண்றதுன்னு தெரியாது ஒன்பது மணிக்கு தூங்குணாதா ஒரு மணிக்கு ஏந்ச்சுருவே
அப்டிங்களா நானா நால்லா ஒன்பது மணிக்கு இப்ப க ட்டா தூங்கின்னா கரெக்டா ஃபை ஓ கிளாக் ஒர் ஃபோர் ஓ கிளாக் எஞ்சிப்பே
ம்
பட் நா வந்து அப்டி தூங்க மாட்டே சோ
இப்போ ஒரு மணிக்கு தூங்குனா எ கூட இருக்கவனுங்க்கெல்லா இவ ஏதோ பைத் அதிகமாயிச்சு இவனுக்கு பேய் புடிச்சிருச்சி நெனச்சிப்பாங்க
ஓ அப்டி நீங்க ஒரு மணிக்கு தூங்குனா அதிசயு அப்டிதானே
ஆ ஒம்போது மணிக்குல்லா தூங்கணுனா அவ்ளோதா
அப்போ ஒடம்பு சரியில்லைன்னா எப்டி ஒரு மணக்குலா தூங்க மாட்டீங்களா
கண்டிப்பா வாய்ப்பில்ல இருந்தாலு
ம்
தூங்கவே மாட்டே
சேரிதா சேரி தாங்க நல்லா வருவீங்க நீங்களு
அவனுங்க வந்து பேய் புடிச்சிருக்குன்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணினுவானுக்கு நா எல்லா சீக்கிரமா தூங்குனாதா
ஓ ஓ நீங்க சீக்கிர தூங்குன்னா அப்பற அது பெரிய அதிசய ஏழாவது அதிசயத்துல ஒண்ணு ஆயிரு
ஆமா மூணு வருஷமா பாக்குறானுங்க க இவ வந்து ப ப மணிக்கெல்லா தூங்குனா தா எதோ நடந்துருக்கு அப்டின்னு விட்ருவானுங்க
சேரி நா ஒரு நாள் தூங்கிகுறே அப்டி தூங்குங்களே பாப்போ யார் யார் என்னென்ன கத கட்றான்னு பாப்பமே
இந்த ஒரு நாள்லா தூங்குனால்லா கண்டுக்க மாட்டாங்க டெய்லி தொடர்ந்து ஒன்பது மணிக்கு தூங்க ஆரம்பி ச்சன்னா அப்ப இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்டின்
போட்டி இப்டி இப்டி ஓகே ஓகே
ம் அப்புறோ வாழ்க்க எல்லா எப்டி போது நேரா போதா ச சரிஞ்சு போதா எப்டி போது
ஆ ஏதோ போது
வளைவு நெளிவா போவுதோ எனக்கு வந்து வளைவு நெளிவு எல்லா கலந்து போகுது இப்போ
ம் என்னன்னா வந்து நா வந்து ஒரு என்ன சொல்றது இனிமே தா வந்து படிச்சு ஒரு நல்ல ஸ்கில்ல கத்துக்கிட்டு
ம் ம்
வேல வேல தேடணு என்ன ஸ்கில்ல கத்துகறதுன் யோசிக்க உள்ள வந்து எனக்கு வந்து நெட்டுவொர்க்கிங் அப்புறமா வந்து தெரில எனக்கே தெரில எனக்கு என்னா தெரியுனு எனக்கே தெர்ல அப்டியாவது படிச்சு இவனுங்க வேற சொல்றானுங்க எட்டாயிரம் பத்தாயிரம்ன்றானுங்க இந்த வேலைக்கு சம்பளம் கேட்டா எட்டாயிரம் பத்தாயிரல்லாம் வச்சு வாழ்க்கையே ஓட்ட முடியாது என்னத்த பண்ண போறேன்னு தெரியல சென்னைல வீடு எடுத்தாலே பத்தாயிரம் ரூபா ஆயிரும்
ஐயோ ஒரு ரூமு கூட இல்லைங்க அதுவே பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கேக்குறானுங்க
ம்
என்னங்க பண்ண
எக்ஸ்பென்ஸ் ஸ்டேயிங் எக்ஸ்பென்ஸே வந்துரும் சம்பளொ போயிரும் இதுல நா தனியா உக்காந்து எதுக்கு வேல பாக்கணு புரியல எனக்கு நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனாதா இல்லன்னா
எல்லா கால் எங்க காலேஜ்ல அதிசயமா தா லைக் பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ மாதிரில்லா வைப்பாங்க போல அன்னைக்கு வச்சாங்க நான் வந்து அட்டன் பண்லான்னு இருந்தேன் சோ நான் ரெடி ஆயி கூட போயிட்டே எங்க மேம் என்ன பண்ணிட்டாங்க லைக் காலேஜ் ஓப் பனான ஸ்டார்ட்டிங்னால விடல லைக் எந்த மேமு இல்ல தமிழ் மேம் விடவே இல்ல லைக் எல்லா க்ல எல்லாரு அட்டன் பண்ணிருக்கீங்க எங்க கிளாஸ் தவிர நெறைய பசங்க அட்டென் பண்ணி லைக் இன்டர்வியூல பாஸ் ஆகி அவுங்களுக்கு வந்து சம் டைம் சம்திங் டூ டேஸ் வந்து இன்டர்வியூ லைக் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண சொன்னாங்ளா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அந்த இதுலந்து சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க ஒரு சர்டிபிகேட் லைக் மார்கெட்டிங் அனலைசிஸ்னு ஹலோ கேக்குதுங்களா தென் அது வந்து சிக்ஸ் மன்ஸ்க்கு வந்து ஒர்க் குடுத்துட்டாங்களா
ம்
தென் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வருமா அதுல நம்ம வந்து சொல்ற அன்னைக்கு போய் கம்பெனில போய் நம்ம இன்டர்வியூலா அப்ளை பண்ண அட்டன்ட் பண்ணிட்டோன்னா ஒர்க் கெடைச்சிருமா தென் அந்த மார்க்கெட் அனலிசிஸ் சர்ட்டிஃபிகேட் வந்து ரொம்ப வேல்யூவானதா எங்கள மட்டு விட்டு இருந்தா அழகா எங்களுக்கும் அந்த வேல்யூ கெடைச்சிருக்குல்ல பைத்தியக்கார மேமு வச்சிட்டு அவ்ளவு கடுப்பாகுது எங்களுக்கு இது எல்லா நெறைய பேத்துக்கு கெடச்சிருக்கு என்னோட அத்த பொண்ணுக்கு வேற கெடச்சிருக்கு அவுங்க எம் காம் படிக்கிறாங்க
ம்
நீங்க என்கிட்ட சொன்னாங்க இன்னிக்கி மார்னிங் தா சேந்து பஸ்ல தா போகனு அவுங்க கூட தா போய்ட்டுருக் அப்போ அவுங்க சொல்றாங்க அன்னிக்கி சும்மாதா அட்டன் பண்ணோ பாஸ் ஆயி இவ்ளோ தூர கெடைச்சிருச்சி எதோ ஒரு இது அப்டின் சொல்றாங்க
ம்
எங்களுக்கு அப்டியே அந்த மேம வந்து கல்லு தூக்கி போட்டு கொல்லலாமானுருக்கு
எவ்ளோ சம்பள எதிர்பாக்குறீங்க நீங்க
எனக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண் ஆர் சவெண்டி
ம்
நல்ல ஒரு ஒர்க் லைக் ஐ டிக்கி ட்ரை பண்ணலாமான்னு பாக்கற டி எம் பி என்னன் தெரில லைக் மூடு பொறுத்து இன்னு ஒன் இயர் இருக்கு ஸோ அந்த இதுக்குள்ள அந்த மைண்டுக்கு வந்து பா பொறுத்து போவே ஒன்லி ஒன் ஐ டி இல்ல இன்னு இன்னு இந்த செகெண்ட் இயர் இப்ப தா ஓப்பன் ஆயிருக்கு இன்னு ஒன் இயர் இருக்கு தேர்ட் இயர் ஃபுல்லா ருக்கு
ம்
சோ அப்போ யோசிப்பே டி என் பி எஸ் ஸி எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணலான்னே பாத்தே பட் எனக்கு வந்து எதோ திடீர்னு ஐடி போலான்னு சொல்லி ஒரு யோசன ஓடிட்டுருக்கு ஐடி பாக்கலா ஆமா
அதுக்கு என்ன படிப்பீங்க இப்போ
எனக்கு வந்து ஆல்ரெடி நா வந்து எனக்கு கொஞ்ச கம்ப்யூட்டர் புடிக்குன்னு சொல்லி சேரணுன்னு இருக்கே சோ கம்பியூட்டர் கோர்ஸ் போய்ட்டு அப்டி எனக்கு கோடிங்களா டக்குன்னு மண்டைல ஏறிரு
ஏறிருமா
ஆ கோடிங்லா டக்குனு படிச்சுப்பே
என்னங்க சொல்றீங்க
ஆமாங்க டுவெல்த்ல கம்ப்யூட்டருக்கு நைன்டியெய்ட்டுங்க டூ மார்க்
கோடு லிங் கோடிங் எழுதினீங்களா
கோடிங் ஆமா கோடிங் எழுதுனே டூ ஒன் வேட்ஸ் தா தப்பு எனக்கு
உம் பரவாயில்லையே என்ன என்ன ப்ரோக்ராமு
எனக்கு ஹச் டி எம் எல் தென் வேற எதுலாமோ வந்துச்சி ஞாபகோ இல்ல இப்போ
இல்ல புரில தொண்ணுத்தெட்டு மார்க் எடுத்தீங்கன்றீங்க இப்பிக்கி புரிலன்னா கோடிங் என்னா என்ன லாங்குவேஜ் எழுதினீங்க
நா வந்து கம் நா வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தென் கம்ப்யூட்டர் வந்துச்சு
அதுதா என்ன ப்ரோகராமிங் எழுதுனீங்க என்ன லாங்குவேஜ் எழுதுனீங்க
எனக்கு தெர்லயே ஏ நா அதா சொல்றேல ஹச்
அப்போ மக்கப் படிச்சிருக்கீங்க
மேக்கப்ல்லா இல்ல நால்லா புரிஞ்சு படிக்கிற ஆள் தென் வந்து
கே என்ன ப்ரோகராமிங் லாங்குவேஜ் தனியா படிச்சீங்க
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லா தனியால்லா படிக்கலங்க எனக்கு அதனால கோடிங் வந்து லைக் எங்களுக்கு சொல்லி தந்ததுலா நா கரெக்டா இது வரைக்கு நா பாஸ் ஆயிருக்கே மக்கப்ல்லா பண்லப்பா நானு
அச்டிஎம்எல் ஓகே அச்டிஎம்எல் கோடிங் லாங்குவேஜ் ஓகே இன்னொன்னு வேறென்ன படிச்சீங்க
வேற என்ன படிச்சீங்க எ கம்ப்யூட்டரு புக்க நா தேடி எடுத்துட்டு வரே அதில இருக்கு
நா பைத்தான் படிச்சே
உங்களுக்கு பைத்தான் வருமா எனக்கு வேற எதோ சம்திங் வரு ஆ ஜாவா ஸ்கிரிப்ட் ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வரு
எப்டிங்க என்ன ஒரு லாங்குவேஜ்ன்னே தெரியாம படிச்சீங்க
அது வந்து லெவன்த் டுவெல்த்ல வந்து எனக்கு ஐடியாவே இல்லாம நா வந்து போனதுங்க கம்ப்யூட்டர் அப்
அப்பயு அட்லீஸ்ட் என்ன என்ன லாங்குவேஜ் படிக்கிறோன்னு கொடுமா சொல்லி தரல
ஆமா ஏதோ நாங்க படிச்சோன்னு வந்தாங்க ஸோ நாங்களு எழுதிட்டு பாஸ் ஆய்ட்டு ஏதோ கம்ப்யூட்டர்ல மட்டு நைன்டி எயிட் மார்க் டூ எடுத்தா சென்டம் அது ஒன் வேர்ட்ஸ்ல போயிச்சு எனக்கே தெரியு ஒன்வேர்டு தா தப்பு அப்டின்னு எ கிட்ட ப லைக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்க ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க கிட்ட வந்து படிக்காம இருப்பாங்கள ஒரு பொண்ணுங்கல்லா படிக்காத பசங்க பொண்ணுங்க னா படிக்க வைக்க சொல்லுவாங்க அதே மாரி வந்து எனக்கு வந்து ஒரு பொண்ண தந்தாங்க படிக்க வைக்க சொல்லி அந்த பொண்ணு நா வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி படி படின்னு சொல்லி அந்த பொண்ணு ந எயிட்டி நைன் மார்க்கு கம்ப்யூட்டர்ல
ஆ
எனக்கு அப்டியே பெருமையா இருந்துச்சி தெரியுமா பதினோரு மார்க்குதா கம்மி
கரெக்டுதா
நா சொல்லிக் குடுத்து அந்த பொண்ணு நல்ல மார்க் எடுத்துருக்கு அதே மாரி இந்த வாட்டி டென்த்ல ஒரு பொண்ணு நல்ல மார்க் எடுத்துர்க்கு செவன்டி எயிட் மார்க் மேக்ஸுக்கு
ஓகே ஓகே
ம்
பரவால்லியே பெருமதா பெருமதா பெருமதா ஒங்க லாங்குவேஜினே தெரியாம படிச்சிருக்கீங்க அத சொல்லி வேற குடுத்துருக்கீங்க ரொம்ப பெருமையாருக்கு எனக்கு
பாருங்க நா வந்து ஒன் இயர் முடிச்சிட்டே எனக்கு அது ஞாபக்
எப்பிடிங்க ஞாபகோ இல்லாம இருக்கு நா இப்போ ஏப்டி ஞாபகோ வச்சுருக்கே
உங்களுக்கு வந்து மெமரி பவர் அதிகோ நா எனக்கு வந்
தோரு மார்க் எடுத்த நா வந்து நா என்ன லாங்குவேஜ் படிச்சென் ஞாபகருக்கு தொண்ணுத்தெட்டு மார்க் எடுத்த உங்களுக் ஏ லாங்குவேஜ் ஞாபகோ இல்ல என்ன லாங்குவேஜினு கூட ஞாபகோல்ல
என்ன பாருங்க நீங்க வந்து அப்டியே கம்ப்யூட்டர்லயே படிச்சிட்டு வரீங்க நா அப்டி கெடையாது நா வந்து கம்ப்யூட்டரை கம்ப்யூட் டுவெல் தோடி முடிஞ்சு மோடிப்போ மோட்ட புடிச்சி வச்சிட்டே
அது கரெக்டு ஆனா என்ன லாங்குவேஜின் தான நா கேட்டே உள்ள எதுவுமே கேட்கலையே
எனக்கு சுத்தமா ஞாபகோ இல்ல
ஓ ஹச் டி எம் எல் ல நா உள்ள ஏதாச்சு கேட்டே அப்டின்னா ஓகே எப்டி எரக்கேட்டு பைல்ல என்னா எழுதுவோ அப்பிடின்னு நா எதுவுமே கேக் கலே ஹச் டி எம் எல் படிச்சிங்ளா என்னா படிச்சீங்கன்
எனக்கு ஒண்ணு ஞாபகோ இருக்கு ஹச் டி எம் எல் ஞாபகோ இருக்கு ஜின் வந்து லைக் அது போ அன்னைக் நெறயா படிச்சே ஞாபகோ இல்லை நா வந்து நாளைக்கி என்னோட தம்பிட்டந்து புக் வாங்கி லைக் ரீக்கால் பண்ணிட்டு சொல்றே என்ன படிச்சன்னு நம்மளுக் குடுக்கப்பட்ட நேரோ முடிவடைந்தது மீண்டும் ஒரு இணைப்பில்